ஹலோ ஆ கேக் குதுங்ளா
கேக்குது கேக்குது
அ அதாங்க ஆ கேக்குது அதாங்க ஒரு அண்டாஞ் சோறு இப்புடின்ட்டாய்ங்கங்க இப்பிடிலா சொல்றாய்ங்களே ட்டு நானு உங்லெல்லா பாத்துட்டு சாய்ங்காலோ போனே போனா எல்லா கே ஆரம்பிச்சட்டாய்ங்கெங்க சாப்பாடு வ வடி ச்சி வச்சிருக்கோ வரலையா சாப்பாடு வடிச்சி வச்சிருக்கோ எனக்காகவா ஒரு அண்டா சோறு வடிச்சி வச்சி அப்படின் கேட்டே நானு
ல
எல்லாத்தையுமே கேட்டே நானு
அ
ஏ மூஞ்சி ஒரு மாரி இருக்கிறத பாத்துருச்சி எங்க சித்தியே பாத்துட்டு நா எனக்கு அன்னிக்கு அழுக வேற வந்துருச்சு ங்க எல்லாரு இருக்கிறாங்க இதையு சொல்றாங்க எங்க எங்க எங்கம்மாவு இல் இல்ல அப்பாவு இல்ல அந்த இதுல
ம் அ அது தப்புல்ல இது என்ன வார்த்த
இல்ல எங்க அப்பா அம்மா இருந்தா இந்த வார்த்தைய எவனாவ்து கேட்டிருப்பாங்ளா
அத கேக்க மாட்டாங்க
அ எனக்கு அவ்ளோ அழுக வந்துருச்சு அழுதுட்டே அங்கேயே எல்லாரு வரவங்கன்னா ஏ அழுகுறே ஏ அழுகுறேன்னு கேட்டாங்க ஒன்னு சொல்ல நா விட்டுட்ட தங்கச்சின்ற ஒரு இதுக்காக தானேங்க நா வா அவ்ளோ தூரம் போற
ஆமா ஆமா
அப்பறோ எங்க சித்தி அதுக்கப்றோ இங்க நாங்க வந்ததுக்கு அப்பறோ ஃபோன் பண்ணி கேக்குது ஏ ஒரு மாரியா இ ருந்த அன்னைக்கி அப்டினு சொல்லிட்ட நானு ஒரு அண்டா சோறு வடிச்சி வச் சிங்களாமா நாங்க வராதுனால காலியா ஆகலாயாமன்டே அப்டின்ட
என்னதுனா நா அதுக்கு வ
அ இல்ல அப்டில்லா இல்ல ஆ நீ வருவேன் சொல்லி ட்டு தானே போனது அப்டின் நீங்க நீங்க ஒரு வார்த்த நா வருவே சொல்லிட்டு போனே நீங்க போன் பண்ணி கேட்டீங்ளா அது எதுக்கு அது எதுக்கு கேக் து அதுவே என்னைய மாறி வந்த ஆளு தா
மு அ
என்னைய மாறி கல்யாண்த்துக் க்கின்னு வந்தாளுதா இந்த தம்பீப் பொண்ணுன்னா அதுகளுக்கு எப் என்னதா வருமோ தெரியலீங்க
அ ஆ
அண்ணன் பிள்ளக எங்களுக்லா ஒன்னு பண்ணாதுக தம்பி பிள்ளைக்கு மட்டு நல்லா பண்ணுங்க எல்லா
அது எ அப்டி
அது என்னமோத் தம்பினா அவ்வளோ செல்லோ அவ்களுக்கு அண்ணேதா திட்டுவாரு இல்ல எங் எங்க அப்பாதா மூத்தவரு வீட்ல
ஆ ஆ அ
டு வரல அதனால
ஓ
இன்னொரு அண்ணன்னா கண்டுக்கவே கண்டுக்காதுக இன்னோரு சித்தப்பாவ உவ தம்பிங்க ஆனா இந்த தம்பி க வந்தா கூட வான் கூட கேட்க மாட்டா எவனையுமே
அதனாலதா இந்த தம்பிய புடிச்சிருக்கு
ந அத புடிச்சிருக்குது
கரெக்ட் டு அதாங்க உண்ம இப்பல்லா அப்படிதே யார் நம்ம விழுந்து விழுந்து படிக ஆ அவங்களலெல்லா தெரியாது கண்டுக்காம போங்க பெருசாருக்கு
ஆ கண்டுக்காம போனவய்ங்கதா பெருசா தெரிறாய்ங்க மொளகா அறப்பாம் பாருங்க அவ உன்னு என்னென்னவோ பிளான் பண்ணிகிட்ருக்குறா அ அறப்பா பாருங்க மொளகா இதுக மூஞ்சில ஆமா ம் அப்புறங்க வேறென்ன
இது இப்ப மேரேஜ் நடந்தது யாருக்குங்கப்ப
அதா எங்க சித்தப்பா பொண்ணுக்குதா அந்த தம் எங்க அப்பா கூட பெறந்தவுங்க ஆமா
ஓ சே சே சே சே இன்னொரு பொண்ணுருக்குறா இன்னொரு பொண்ணுருக்கா
க்கு இன்னொரு பையருக்கு அந்த பையனுக்கு தா நீங்க பொண்ணு சொன்னீங்க
ஓ சேரி சேரி மொத்தமா நீங்க எத்தன பேரு தெர்லங்க நா அதுக்கப்பறோ போல நா இங்க கேக்கவுல்ல நீங்க உங்களுக்காண்டி போய் கேட்டே இல்லனா அதுவு கேக்க மாட்டீங்க
கேட்ருக்க மாட்
கண்டுக்கவே மாட்டே யாருமே
சேரி சேரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ம்
ஒருத்தவருக்காரு அவுகுளுக் பொண்ணு தேடிகிட்ருக்காக அங்குட்டங்குட்டு பொண்ணு தாங்க கெடைக்கில ஃபுல்லா
பொண்ணு இவ இருக்கா இப்ப அவனுக்கு பாத்துட்ருக்காங்க அவனுக்கு முடிச்சுட்டா இவன இவள இது பண்ணிர்லா
ம் ம் ம்
பொண்ணு இருக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல ஆனா அவனுக்கு ஃபர்ஸ் டு அவனுக்கு வயசு போயிட்ருக்குதா
இப்ப மொத்தோ அவங்க வீட்ல எத்தன பிள்ளைக
ஒரு பொண்ணு ஒரு பையன்தா
ஓ அப்பக்கல் என்னங்க எனக் புரியவே இல்ல
ரெண்டு சித்தப்பாங்க ரெண்டு சித்தப் மா ரெண்டு சித்தப்பா
ஓ செரி அப்ப அந்த கல்யாணோ ஆச்சில்ல அவங்களோட கூட பொறந்தவங்க எத்தன பேரு
இல்ல எனக்கு புடிக்காதுன்டு அந்த சித்தப்பா
ஓ அவங்க வீட்ல எத்தன புள்ளைக
அவ பொண்ணு ஒண்ணு பைய ஒண்ணு பைய வந்துட்டு அங்கதா வேல பாத்துட்டு இருக்கா உங்க ஊர்லதா
ஓ செரி செரி செரி அ
தாவே
அ அ பொண்ணு மூத்தது போல இருக்கு அ
த்தது இங்க வந்துட்டு பைய மூத்தது பொண்ணு சின்னது
ஆஹ் அப்படியே மாத்திடுது ஓகே ஓகே ஆஹ்
எங்க எனக்கு வந்துட்டு நா ஒரு ஆளு தா முடிஞ்சுது
சேர் சேரி அப்போ உங்க அப்பாவோட மொத்தோ அப்பாவோட மொத்தோ மூணு பேரா
எங்க அப்பாவோட சேர்ந் ஆறு பேருங்க மொத்தோ அத்தைகள் மூணு பேர் இர்க்காங்க
அடேங்கப்பா பெரிய ஃபேமிலி தான்
ஃபேமிலி தா இங்க எங்க அம்மாவோட சேத்து மொத்த எட்டு பேர் இங்க எனக்கு தாய்மாமனோ அஞ்சு தாய் மாமா
ஒ சூப்பருங்க
ஆமா அஞ்சு தாய் மாமா ஒரு சித்தி ஒரு பெரிமா
இப்ப அம்மா வீட்டு நல்லா எல்லார பேசிக்கி
ஆ நா அம்மா விட்டு சைடு தானே கல்யாண பண்ணிருக்கே
அப்டியா
ஆமா எங்க தாய் மாமா பைய தாங்க எங்க வீட்
சோ சொந்தமா
சொந்த சொந்த ரெண்டாவது தாய் மாமா பைய
ஓ சேரி சேரி
ஆமா அதுப் எங்க பெரியம்மா பெரியம்மாவ மட்டும் ஒழுங்கா பேசாது ஏன்னா அவங்க பொண்ணை வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைல இருந்தே
சேரி சேரி
டாகல இவங்க வந்துட்டு ஓ ஒரு ஸ்டெடியா ஆகணும் பிள்ள நல்ல வேலைக்கு போயி அப்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இவங்க வேண்டா வேண்டாட்டாங்களாமா நாங்க கல்யாணம் பண்ணோம் ம் இப்ப வந்துட்டு கொஞ்சம் கோவம் எங்க மேல
ஓ
நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்ட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்க ஊருக் கிட்டதான் அவங்க அந்த அக்கா கல்யாணம் பண்ணிருக்கு
அப்படியா ஆனா அவ அப்ப உங்க வீட்டு அப்ப பங்க்ஷன் எல்லாம் அடிக்கடி இங்க இங்க வருவீங்கல்லங்க
ம் வருவேங்க ஏதாவது பங்க்ஷன் இருந்தா அடிக்கடி வருவே
அல்லாம் நான் இப்ப பேசி நீங்க ஒரு பங்க்ஷன் தான் வந்திருக்கிக
ஃபங்க்ஷன் தான்
உங்க வீட்ல பங்க்ஷன்லாம் எதுவுமே வச்ச வைக்கலையா
யார் வீட்ல
ப்பா ஏஜ் அட்டென்ட் பண்ணது அதுக்கெலாம்
ஆ நான் பாப்பா ஏஜ் அட்டேன் பன்னதுக்கெல்லா வச்சுட்டோமே நாங்க
ஓ சரி சரி
நல்லா கிராண்டா பண்ணிட்டோம் அந்த கொரோனா டையத்துல ரெண்டாவது கொரோனா வந்ததுல அப்ப அப்பதான் வச்சோம் பங்க்ஷன்
சேரி சேரி சேரி
நா என்ன பண்ணிவச்ச அவ வந்துட்டு பெரிய இதா மண்டபம் புடிச்சு பண்ணுவோன்னு சொன்னோம் இப்ப ரீசன்டாஹ் வேண்டான்ட்டான் எனக்கு அது ஒரு புடிக்கல அது என்ன எல்லாத்துக்கும் நேரா ஸ்டேஜ்ல வந்து நிக்குது எனக்கெல்லாம் புடிக்கல போ அப்படின்
அப்ப சடன்னு வைக்கேணும் தானா இப்ப மேரேஜ் முன்னாடி பண்ணுவீங்களோ
பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரச்சன இல்ல
ஆ சரி சரி சரி ஆமா இப்ப உள்ள பிள்ளைகளாம் எல்லாம் டீசன்ட் பாக்குதுல
பொம்பளைைங்க தனியா ஆம்பளைங்க தனியா அது என்ன இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு
அது வேணா ஓகே அது புடிச்சாதானோ நம்ம பண்ண முடியு
ஆமா அதுக்குளுக்கு புடிச்சாதா பன்ன முடியு
ம் ம் பாப்பா பர்த்டேவு மு்ந்தானேத்து நல்லா ஜாலியா போச்சு
அவுங்க ஃப்ரெண்ட்டுலா வந்தாங்
ஆமா ஃப்ரெண்டு ஒருத்தி மட்டு வந்தா
ஏன் ஒரு ஆளு
அது வரல எல்லா பிஸி ஆயிட்டாலுங்கலாமா அவுங்க வீட்டுல கெஸ்ட் லா வந்துட்டாங்களாமா
ம் ம் ம்
இதுவே இங்கயே அப்டியே ஆடிட்டு இருந்துருச்சுங்க அதனால நேத்து வெளியில கூட்டிட்டு போக சொல்லி என்னைய
அதனால
ஆ நேத்து வெளில போய்ட்டு மாலுக்கு லா போய்ட்டு சாப்ட்டு இப்ட்டுகிட்டு வந்தோ நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சி வர்றதுக்கு
ஓ செரி செரி செரி செ
ஆமா ம் வரணும்ங்க அங்க உங்க ஊருக்கு தா வரணோ ஒரு அப்டியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச் சுட்டு வரணு எங்கெங்க வர முடியுது
வாங்க வாங்க வந்தினா இந்த தடவ எங்க வீட்டுக்கு எல்லா வீட் டுக்கு வாங்கங்க
கண்டிப்பா வரணுங்க செரி நம்ம கூட அந்த ஒரு பிள்ள இருந்துச்சே அந்த பிள்ள என்ன எதுவு மெசேஜ் பண்ணிச்சா போன் பண்ணிச்சா
இல்ல குரூப்ல மட்டு மெசேஜ் போடுச்சிங்க அது
என்னவோ பண்ணுதுங்க அ
அது வந்து ஒரு வார் இருக்கு அது அது நம்பளுக்குல்லா சொல்லுமா
ஆமா ஆனா இருந்தாலு இவ்ளோ செல்பிஷாலா இருக்க கூடாதுங்க அது
ஆமா ஒரு வார்த்தையாது ஒ இப்டி ஒரு வொர்க் வொர்க் இருக்கு நீங்க பாக்கலனு கேக்கலாம்ல அது
பண்ணிட்டு இருக்கீங்க என்ன எதுனாது கேக்கலாம்ல
ம்ஹும் அது நம்பகூட ஒர்க் பண்ணு போதே மண்டையா பேசிச்சி இப்ப ஃப்ரீயா இருக்குது
ஆனா நல்லா அந்த அந்த வேல முடிஞ்சதுக்கு அப்றோ இதுல நல்ல புரிஞ்சுகிட்டோங்க அத பத்தி ஆமா அவ இருந்திருந்தானா கூட ஏதாவுது திட்டிகிட்டி புரிஞ்சிருக்க மாட்டோ அவ இல்லேங்க இது ரொம்ப பேச ஆரம்பிக்கவு நல்லா புரிஞ்சுக்கிட்டோ நம்ம
ஆமா ஆனா ஆமா அது அந்த பிள்ளையதா ரொம்ப பேசிடுச்சு
அ ஆமா
ம் அது வெக்சாயிடுச்சு விட்டுருந்த கடிச்சு வச்சிருந்தருக்கு
அதுதா கரெக்ட்டு ஆனா இப்டிலா சொல்ல கூடாதுல்லைங்க ஊர் தோர்ல ஓரு இத பாத் த்தே அது எவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்ருக்குது நமக் க்கு திமுரு திமுறு இந்த பிள்ளைக்கு
ரொம்பங்க
ஆ இது கல்யாண ஆகலைங்களங்க கல்யாண ஆயிடுச்சுன்னா கொஞ்ச அ அட்ஜஸ்ட் பண்ணணு வைக்கணும்ன்ற அந்த இதெல்லா தெரியு
அது மாமா பையனுதா லவ் பண்ணுது நெனைக்கிற
லவ் பண்ணுதா அது
ஆ உனா அவ மாமா பையனதா சொல்லுது எதுக்கெத்தாலு
அப்டியா அப்ப இருக்குங்க ம் ம் நா கூட நல்ல பிள்ள தம்பிக்கு கூட கேக்கலால்லா நா பிளான் பண்ணி வச்சிருந்தே சொன்னேல உங்ககிட்டல்லா
தெரியு தெரியு தெரியு அப்பதா அந்த ஆள் இருக்குன் சொல் ச்சுல உங்கள்ட்ட ஞாபக இல்லையா உங்கள்ட்ட
சொன்னுச்சா
ஆமா அப்பவே சொல்லிருச்சது
அப்படியா
து எங்கிட்டு நல்லபடியா இருந்தா செரிதாங்க
இப்ப அவ்ளதாங்க
செரிங்க நா இன்னு சாப்புல நா போய் சாப்டுட்டு வர ஆ சேரி ஓகே வைக்கவா அ பாய்ங்க